ஹல ஹலோ
ஆஹ் வணக்குங்க ஆஹ் கேக்குதுப்பா கேக்குதுப்பா என்னப்பா பா ஹாஸ் பிடல் பத்தி பேசு சொன்னோனீங்களா அதுதான் ரீஃபைண்ட்ட ட்டறல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ டாக் டர்கிட்ட ஒரு நாள் நான் போனே போனே நானு
ஆஹ்
இருங்க ஒரு நிமிஷம் ஒரு டாக்டர் கிட்ட போனே கேக்குதுங்களா அவரு என்ன பண்டாரு ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில போனோன்னு வச்சு
ஆஹ்
அது வந்து ஒரு சிம்பிள் மேட்ரு தான் ஒரு டாக்டர் கிட்ட போணோன்னா இல்லமா இப்டி இருக்குது பாத்துக்லா விடுங்க இது மாரி ட்ரி ட்மெண்ட் கொடுத்தா ஓகே அய்யயோ அப்டியா ஹ கிட்னி பெய்லியர் ஆயிடுமே அய்யயோ இப்ப டியா ஒரு டாக்டர் வாயில் அது வரவே கூடாது பர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்னியே ஃபெயிலியர் ஸ்டேஜ் இருந்தா கூட பாத்துக்கலாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் ஓகேங்களா அங்க பாருங்க எனக்கு கிட்னி பிரச் சனைலா இல்ல சாக்க ஆயிட்ரு ஷாக் ச்சிட்டு இருந்துச்சு ஆஹ் ரெண்டு நாள் கழிச்சு இன்ஜெ சன்லாம் பண்டு ஓரளக்கு இலச்சு மறுபடியும் ஒரு கன்சல்டிங்காக ஓரு டா க்டர் கிட்ட போயிருந்தேன் கால்ல வந்து பார்த்தாரு அந்த கொப்பளம்மரி எதுன எழுந்திருக்குதா உடம்புலன்ட்டு ஆஹ் எழுந்துட்டு இருந்துச்சு லைட்டா ஐ க்யும் அவ்வளோதான் கிட்னி ஃபயி லியர் ஆயிட்டு ஆஹ் கணையெல்லாம் போயி ட்டு சாவர ஸ்டேஜ்ல ஆயிடுவீங்க நீங்கன்டமா
ய ச
கேளுங்க எனக்கு அங்க இருக்கவே புடி கில்ல செத்தா கூட விட்ல கூட சவுர வாங்கன்னு கூட்னுவந்துட்ட எங்க வீட்டல இருந்து அதே நீங்க இந் த ஸ்டேஜ்ல நீங்க தீல்லீப்பன் சார்கிட்ட போங்க
உம்
நோயே இல்லனுட் டுவாரு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லமா என்னமா இதுக்கு வெய்ட் பண்ணுங்கிற ஃபீவரா ஆஹ் கொய்யாக்கா சாப்பிட்டியா ஐஸ் சாப்பிட்டியா சரியா போயிடும் போ இந்த ரெண்டு மாத்திர இந்த ஊசி அப்போ இங்க பாருங்க அதுதான் சொல்றேன் ஒண்ணுமே இருக்காது நோய் அது வந்து ஒரு டாக்டாருக்கு அவர் கைலதான் இருக்கு அவர் பேசுறதே நமக்கு தெம்பாயிடும் நமக்கு ஒண்ணு இல்லன்றது அது வந்து நம்மள வந்து ஆஹ் அது அவர் வந்து புடிச்சிடிவாரு நம்ப ளுக்கு ஒண்ணு இல்லன்றது
உம்
ஆமாங்களா அதுதான் சொல்றேன் இப்ப இது டாக்டரு திலீப்பன் டாக்டரோட அஹ் பையன் நிக்கின்தான் நடத்துறாங்கன்ற ஹாஸ்பிட்டல் நிஜமாவ
இல்ல இல்ல அவர் சென்னைல நடத்துறாரு அஹ் சென்னையே ஆந்திராவோ தோ
அப்படிங்க கல்யாண ஆயிடுச்சு ஒரே பையன் ஆமா ஏசெட்டு நினைக்கிற அவரு ஏசெட்டு தான் ந கின்னா ஆமா இருக்குதுன்னாங்க சுமதி மாமா இங்க அவங்க
அவங்க இப்ப பாக்குறதுல ஆன ஹ அவங்கிட்ட யார அவ்ளவு போறதுல இல்ல அஹ் கவுவர்மெண்ட் அங்க பாக்குறாங்க அவங்க சீஃபா இருந்தாங்க ஓ புதுப்பேட்டை கவுமெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னா நிறைய லேடி யாருமே வந்து அவரு கிட்டயே போயிரலாம்
திலீப்பன் டாக் இல்லல்ல அவருக்கே வந்து அஹ் கொஞ்ச அப்பறம் தான் வந்து வேல கிடச்சிச்சி கவர்மெண்ட செட் அப்பே வந்து ரொம்ப நாள் கழிச்சி தான் அவருக்கு வேல கிடச்சிச்சி அய்யயோ உங்க சுமதி கிடச்சிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி அவங்க ப்ரெஞன்ட் லேடிஸ் மட்டும் பா அந்த மகப் பேர்ரு மரு த்துவமான அவங்களுக்கு அப்பவே கிச்சிச்சு நாற்றம்பள்ளில பஸ்ட் பஸ்ட்
இப்ப வந்து இரண்டாவது தங்கச்சிக்கு வந்து அங்க
ஓஹ் ஓஹ் ஓஹ் பாத்தாங்க இங்க ஓரு ஓரு நேரத்துல இங்க பா எடுத்துராங்களே ரொம்ப கிரிட்டிகல்ன இங்கே பாத்துறாங்க ஆமா லாஸ்ட்டா எனக்கு டெலிவரி ஆச்சுபா ப்ரஸ்ட் டெலிவரி ஆச்சு இ ன்ன பா இன்ன ச்ச அந்த கர்பப்பை வந்து உள்ள சுருங்கறக்கு வந்து ரொம்ப கஷ் ப்ப கஷ்ட ஆயடுச்சு தண்ணி குடிக்காது விட்டு குழந்தைய கவனிச்சின்கிறோம் இலங்களா கிட்டத்தட்ட இருபத்திஞ்சு நாள் குழந்தை ஒரு மாச குழந்தைனு வச்சு ங்களா எனக்கு சீஸ்ஸரியன் ஆயிட்டுக்குது நடக்கவோ முடியாது நானு கஷ்டப்பட்டுக்கினு றே அஹ் அந்த அந்த லேபர் பெயின் கூட எனக்கு அவ்வளவு வந்திருக்கு க்காது வயித்து வலிக்கு துடிச்சுட்டே நானு கத்தறணை நைட்டால்லாம் கத்துறேன் வழிக்கு கத்துறேன் என்ன பண்றன் எங்கயோ எங்கயோ ஹாஸ்பிட்டல் கூட்டிண்டு போறாங்க திலீப்பன் திறக்கல அங்க அருள் டாக்டர் திரக் கல கிட்டத்தட்ட பன்னென்மந்நேரத்துக்கு எங்கப்பா ஆட்டோ வச்சிட்டு என் கூட சுத்திங்கறாரு
உம்
யோ ஏங் கேக்குறீங்க அப்பறோ மூணு மணிக்கு விடிய விடிய டாக்டர் கிட்ட கொஞ்சோ கதவு தட்டி ஆஆ இந்த மாரி ரொம்போ க இப்பதா டெலிவிரி ஆச்சுங்க கொழந்த ஒரு மாசோ கொழந்த கைலக்குது போய் பாருங்கன்னு அப் அப்பறோ ஒரு நாலஞ்சு ட்ரிப்ஸ் ஏத்தனாங்க விடிய விடிய விடிய ஒரு ஏழு மணி வரையு செட்டாச்சுங்க அதுக்கப்பறோ பட்டுட்ட பாருங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா அதா சொல்றங்க எங்க அம்மா கொழந்தையக்கூட இப்டி பட்டுனே கொழந்த பெத்துக்கள நீ வயத்து வலிக்கு இப்டி பட்டுட் அப்படியேன்ற மாரி ரொம்போ இதாயிருச்சா அதுக்கப்புறோ சொன்னாங்க இந்த மாரி சேய் நார்மல் பேபினா வெளிய வரம்போது
ஹம்
இந்த இயற்கியாவே வந்து அந்த கர்பப்பை வந்து சுருங்கிடுமா உள்ள நார்மலா உக்காந்துருமோ ஒரு எடத்துல இவங்க என்ன பண்றாங்க இது என்ன கட் பண்ணி எடுத்துராங்க இல்லிங்களா
ஆமா
அவங்களே அமுச்சி விட்டுறாங்க ம்ச் வந்து நமக்கு இன்ஃபெக்க்ஷனோ இல்ல தண்ணி உள்ள போவாது கஷ் ட்றப்போ எல்லாமே பண்ணுமா அதா சிசேரியன் ஒன்ஸ் நமக்கு ஒடம்புல கத்தி வச்சுட்டாங்க நம்ளுக்கு ஒண்ணு பிராப் ழொந்தா டே அப்பா அது சி செக்க்ஷன் னாவே முதுகு வலி வெளில ஒரு பக்கோ இருந்தா கூடோ இன்ஃபெக்ஷன் அடிக்கடிக் ஆகும் பாருங்க ம்ச் அது கூட அடிக்கடிக்கு ரயில்வே ட்ரேக் இன்ஃபெக்ஷன் ஆகு கண்டிப்பா எதுனா ஒரு ப்ராப்ளம் காட்டிட்டே இருக்கு ஒடம்புல
ம் ஏன்
நல்ல பெதஸ் ஹாஸ்பிட்டல்லாங் கூடோ நல்ல பெஸ் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கீறிங்க
ஆ பாத்துருக்கேங் இங்க அவளுக்கே ஃபஸ்ட்டு கொழந்த அங்கதா பொறந்து து ரெண்டாவதுக்கு வந்து திலீப் அண்ணா ஹாஸ் பட்லப் வந்தது அம்மாவுக்கு அங்கதா சசேரியன் பண்ணோ ம் இந்த கொடல் வளர்ச்சி ஆயிட்டு ரொம்போ கஷ்டப்பட்ட ஆ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப் போ அங்கதா பண்ணோ ம்க்ம் நல்லாப் பண்ணீட்டாங்க இப்பதா ரொம்ப இதாயி ட்டுக்குதா ஹாஸ்பிட்லே
இல்ல ஹாஸ்பிட்லே மூடிட்டாங்களே அவ மூடி பத்து வருஷோ ஆச்சு மூடியே பத்து வருஷோ ஆச்சு ரெண்டாவது பைய பொறந்து கிட்டத்தட்ட ஒன் ஒன் இயர்லயே மூடிட்டாங்க அது
அ ஆனா பேமஸ்ஸா இருந்துச்சு
ரொம்போ அப்ப சி எம் சியோட பெஸ் ட்டுன்னுவாங்க பெதஸ்தாவ பெசிலிட்டி அப்டி இப்டி இருந்தா கூடோ ஆனா எனக்கு தெரிஞ் சேர் ஓகேதாம்ப்பா எனக்கு அங்கதா புடிச்சு ரொம்போ ரெண்டு டெலிவிரி நா அங்கதா பாத்த ஏ அததாதா கவனிச் வெச்சுக்கிறது அங்கப் பாத்துக்கிறது அங்கெல்லா ஓகேதா ம் அங்க நல்ல நர்சுங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ரெண்டாவதுதா ரொம்ப கஷ்டப்பட்ட சிசேரியன் ரொம்ப இருபத்தி ஆறு தயலு இருபத்தி ஏழு தயலுங்க ஒடம்புல ஒன் எங்கிருந்து நடக் க்குறது அதோ அடி வயிறு கரெக்டா அடியில மேல போட்டுருந்தாக் கூட அப்படி இப்புடின்னு கைய இப்புடி புடுச்சுட்டு கூட நடந்துருலா அடின்றதால அந்த ஸ்சிஸ்ட் அ தொப்புளுக்கு கீழ அடின்றதால ஸ்டெப்பு கால் எடுத்து வெக்க முடில ம் ரொம்ப அவசப்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மாஸ் சோ ஆஆ எழுந்து நடக்க முடியாத ஃபஸ்ட் ஸ்டு டெலிவரிக்குள்ளா எழுந்து நடந்துட்ட
ம்
இத கொஞ்சோ ஹெல்தியாவு இருந்த அப்போ ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு செக்கெண்டுக்குல்லா ரொம்போ பட்டுட் டம்பா சாமி நெனச்சாவே பயமாக்குது இப்ப எங்க நாத்தநார் பொண்ணு மூ எங்கது தெரிஞ்சுப் ப்போ நீங்க எதுருல் ல்ல மூணாவது கொழந்த சிசேரியன் பண்ணப் போரா நாளைக்கு
ஐய்யோ எப்டி தாங்குவாங்ளோ ரெண்டு இன்ஜெக்க்ஷன் போட்டதே இதா தாங்க முடிறதுல்லல்ல நம்மளால இவங்க மூணாவது ஒரு இன்ஜெக்க்ஷன் போட்டா
ஆம் ஆமாப்பா அதுதா நானு சொன்ன இதுலயும் நர்சுங்க‌ அவ நா அப்பயே சொன்ன ரெண்டு சிஸ் சிசேரியன்னா அதுக்காக ரெண்டாவது பண்ணும் போது அதே நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடு வேண்டா மூணாவது நா இல்ல இல்ல ஆம்புள பைய இருக்கட்டு நா மூணாவது கூட பெத்துக்குறனுவாலா கொழந்த இப்பதா ஒன்ற வயிஸ் வருத்தமாவுது அந்த கொழந்திக்கு கே ச ப் ரெண்டு கொழந்தையும் பாத்துனுக்குறா அவங்க அம்மா ஆச்சு அவங்க அம்மா பாத்துனுருக்குறாங்க பாவோ அவுங்க அம்மா சிங்குல் பேரண்ட்டா அப்பா கூடோ இல்ல பாத்துட்ருக்காங்ப்பா அவங்க மாமி மியார் வீடு பக்கத்து விடு அதுனால உனுக் பாத்துக்குறதுக்கலா ஆள் நெறைய இருக்குறாங்க ஏன்னா அந்த ஒடம்பு தாங்கனுல்ல அந்த பொண்ணு அ அதுதா சொல்ல வர இத்தனைக்கு அந்த பொண்ணு நர்சு நர்சு ஒரு ஆ நர்ஸ் இருந்துன்னு ஒரு ஹாஸ் பட்ல ஒர்க் பண்றாங்க இத்தினிக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக் கா எந்த இதுல இருக்காங்
நீங்க அப்புடி நர்ஸா இருந்து கூட இல்ல இல்ல அவ்ளோ நர்ஸா இருந்து கூட பைய வேணுன்
ஆ அதுதா அதா நம் நம்ம என்ன படிச்சிருக்கோன்றது இல்ல அட்லீஸ்ட் அந்த ஏத்துக்குற மனப் பக்குவோ எடத்துல்லா ஒரு படிச்சவுங்களுக்கு இருக்கோணு அது இல்ல பாருங்க பைய இப்ப இந்த கால த்துல யாருங்க அப்டி பண்ணுணுருக்றாங் பையனோ பொண்ணோ ஒண்ணோ ரெண் பெத்துட்டு லக்ஸ் ஆ லக்ஸ் சுரி லைஃப் வாழலா எப்பா இது ரெண்டுத்துக்கே ஃபீஸ கட்ட முடியல
ம் அ ஆ நானு அதா ஆப்ரேஷனுக்கு போகும் போது நானு இவரு மட்டும்தா போனோ காலைல வெளிய வந் துச்சுன்ட்டு அம்மா எல்லா அம்மா மாமியார்லா அப்றோ வரா வராங்க ஆனா நாங்க போறதுக் குள்ளயே வந்து ரெடி பண்ணி ட்டாங்க நா போம்போதே இவருகிட்ட சொல்லிட்டே எனக்கு வந்து எதா இருந்தாலே ரெண்டே போது சிசேரியன் பண்ண சொல்லிரு அப்டின்ட்டு. ஆ அதே மாரி அவ ங்களு வந்து பொண்ணு பொறந்துருக்குது இன்னா பாக்குறீங்களா அப்டின்னு கேட்டாங்களா இல்ல ஆப்ரேஷன் பன்றுங்கன்னு சொல்ட்டாரா எங்க மாமியாரு எங்க அம்மா வந்து சேர்றதுக்குள்ளயே ரெண்டு சிசேரியன் முடிஞ்சிருச்சு. எங்க மாமியார் நம்பவே இல்லயா இல்ல பண்ணிருக்க மாட்டோ பொய் சொல்றோ
ஆ இல்ல இதேதா எனக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் பேபிக்கே எங்க வீட்டுக்கார் ஃபஸ்ட் டுக்கே சொல்ட்டார் ஃபர்ஸ்ட் கொழந்த பொறந்த ஒட னே நீங்க இது பண்ணிடுங் க ஒரே கொழந்த போது எங்களுக் குண்ட்டு ரெண்டாவதுலா தாங்காது எனக்கு ஏஜ் அப்போ சின்ன ஏஜு அப்ப ரெண்டாவதுலா தாங் ரொம்ப வீக் கா இருக்கறாங்க அந்த நைன்டீன் ஏஜ் எய்டீன் ஏஜ்லல்லா பொறக்க கூடாது கொழ ந்தைங்க இல்லனா அஞ்சு வருஷ கழிச் சுதா பொறக்கணுன்ட்டாங்க
ம்
அப்புறந்தான் அஞ்சு வருஷம் கழிச்சி கேப்விட்டு எனக்கு நல்லா ஆறிடிடுச்சு அப்டின இன்னும் கொஞ்சோ ஆக்டிவ் ஆயிட்டேன் அதுக்கப்பறம் தான் கொழந்த நிண்டுச்சு சி அப்ப கூட எங்க விட்டுக்கார் யோசிச்சாரு கத்துக்கலாமா வேணமா சாமி போவியா அதான் யோசிச்சுதான் செஞ்சேன் சேரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதோட போதும் நீ என்ன விட மோசம் எங்க வீட்டுக்காரு போய் ஃபஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்றது கொஞ்சம் வலிக்காம செஞ்சுடுங்க ஆஹ் இருங்க அதுக்கு கப்பறோம் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு அந்த கொழந்த ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அடுத்த அடுத்த குழந்தலாம் எங்களுக்கு வேண்டாம் அவரு பண்ணும் போதே சொல்லி பண்ணிட்டார் ரெண்டாவது பேபி பொறந்து என் கண்ணுல காட்டிட்டு எங்க அம்மா கிட்ட எத்துனு போய் குத்து ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ஆப்ரேஷனு அது பண்ணிதான் அனுப்பினாங்க எனக்கு
ஆஹ்
அதுக்கு அப்பறம்லாம் குழந்தைய குழந்தை ஆசையே இல்லையே எங்க வரும் நெக்ஸ்ட்டெல்லாம் இந்த வழியே பெருசா இருக்கும் ஒரு உணர்ச்சியே இல்லாத இருக்கும் உடம்பு சேரி அதுலெல்லாம் எப்படி என்னா பண் றது மாதிரி ஆயிடும் போங்க ம்
எப்படியோ ஒன்னு ரெண்டு குழந்தைய
பொத்து வழத்துடோம் இங்க கேளுங்க இவனுக்கு இருவது வயசு ஆயிடுச்சேன் பயனுக்கே பினாடி திரும்பி பார்த்தா இப்பதான் பொறந்த மாரிக்குதுங்க இப்பதான் வளந்த மாரிக்குதுங்க என்னடா இவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு ஹன்ற மாரி இருக்கு சின்ன பையன் இப்பதான் பொறந்த மாரிக்கிறான் அப்பறம் பாத்தா என்னடா ஆதுன்ற மாரி இருக்கு
உம்
என்ன பண்ண காலங் கள் அதிகமா சீக்கிரம் ஓடுதுங்க என்ன பண்றது ஹ ஹ காலம் சீக்கிரம் ஓடுது நாட்கள் சீக்கிரம் ஓடுது வருஷம் சீக்கிரம் ஓடுது என்ன பண்றது ஆஹ் ஹ் சேரிங்க சேரிங்க ஆ வச்சுருங் வச்சுருங் கட் பண்ணிக்குங் ம்